ஹலோ
ஹலோ சொல்லுங்க நல்லா இரு
உம் நல்லா இருக்கேங்க
அப்பரோ ரொம்ப நாளாச்சு
உம் ஆமாங்க ஏதாவ வேலை பண்ணிட்டு இருந்தானுங்களா காலையில இப்பதா டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச சரி வேலை எல்லாம் முடிஞ்சதுங்க சரி நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா என்னன்னு பேசலாம் அப்படின்னு கூப்டே
சினிமா ஆச்சு பாத்து ரொம்ப நாள் ஆச்சு சொல்லுங்க என்ன விஷயோ உம்
ஆமாங்க அது கொஞ்சம் அஹ இது நினச்சிட்டு இருந்தாங்க டிஃபன் செய்யும்போதுதா யோசிச்சுட்டு இருந்தே சரி அதுதா சரி என்ன என்ன டிஃபனுங்க உங்க வீட்ல
ஆட்டி வச்சிருக்கங்க இனிதா செய்யணும்
சரிங்க இந்த இந்த ப்ளூடூத்ல பேசும்போது கொஞ்சம் கேட்க மாட்டீங்குதுக நார்மலாவே பேசுங்க
அப்படிங்களா சரி சரிங்க
ஆஹ் அப்புறங்க அதுன்ன ஒரே டைம்ல கம்பு தோசையும் ராகி தோசையுமாங்க ஓ சேரி சேரிங்க எப்படி ஒரே டைம்ல ரெண்டையுமே செஞ்சீங்க
மாவு உளுந்து மாவு ஆட்டி வச்சுக்குக்கோங்க
சரி
உளுந்து மாவு ஆட்டி வச்சுக் கோங்க அப்புறம் வந்து அது தனியா ஆட்டிட்டுங்க அப்புறம் ரெண்டு இதையும் தனித்தனியா இது பண்ணிக்குவங்க ராகி மாவு ராகி தனியாவ்வும் இந்த கம்பு தனியாவும் ஆ ட்டி கலக்கி வச்சுக்குவோங்க
அப்படிங்களா ஏதோ இது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வேலையா து நம்மளுக்கு தெரியு வு ராகி தோச கம்பு தோசன்னா ஆ பெரிய விஷியமா இருக் இருக்குதுங்க நெனச்சாலே ஆனா பரவால்ல ஒரே டைம்ல ரெண்டு தோச செரிங்க செரிங்க
ஆமாங்க நம்ம பசங்க வீட்ல இருக்காங்களா சும்மா டிப்ரெண்டா மாத்தி மாத்தி பண்ணி தருவோ ஒரே மாதிரி ரைஸ போட்டு அரச்சரச்சு அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்க அரிசி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்த்து தான் ஹெல்த் தீஷ்யூதா வரு கொஞ்சம் மாத்தி செஞ்சு பாக்கலான்ட்டே இன்னைக்கெல்லா நா கொஞ்ச சமையல் செய்றதுல கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்ட
இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக் செஞ்சு செஞ்சு அதே அது ஒரு பெரிய விஷயமா தெரியறது இல்ல இலிங்ளா
ஆமாங்க நீங்க பண்ண மாட்டீங்களா இதெல்லா
அது நா பண்றதில்லிங்க நீங்க ஒரு தடவை சொன்னீங்ளா ராகில வந்து தோச சுடலானு சொன்னீங்க அதனாக்காக ஒரு ஒரு கிலோ வாங் ஒரு ஒரு கிலோ இருக்கு நெனைக்கிறங்க வாங்கி வச்சிருந்தங்க அதாது நாம் இதுக்கு முன்னாடி ராகி மாவுதா வாங்கி தேவப்பட்டா கூட தோச மாவுல முக் ஸ் பண்ணி தோச ஊத்திக் அப்றோ ராகி கூலுமே செய்வங்க அ நீங் சொன்னீங்கன் தா முழு வாங்குனங்க அது கூழ்கலிக்குடுத்தா பசங்களுக்கு புடிக்க மாட்டேன்ற்றுச்சுங்க
நீங்க கூழா குடுக்காதீங்க எப்டி தெரியுமா பசங்களுக்கு வந்து நீங்க ஒரே மாதிரி கூழா வச்சு வச்சு குடுத்தா கொழந்தைல கண்டிப்பா புடிக்காது ஆஹ் என்ன பண்ணுங்கன்னா ராகி மாவு இருக்குகில்லிங்களா நம்ம சப்பாத்தி மாவு பெசைற பதத்துக்கு கொஞ்சோ முன்னாடியே எடுத்துடணு சும்மா ட்ரையா லைட்டா தண்ணி ஊத்தி சால்ட்டு போட்டு அ ட்ரையா பண்ணிட்டுங்க ஆனா கொஞ்சோ ஈரமாயிருக்கணு அத வந்துட்டு அஹ் இட்லி ஆ பாத்தரோ இருக்கில்லிங்களா இட்லி மூடி அந்த பாத்திரத்திலயே வெச்சுட்டீங்கனு வெச்சுக்கோங்க அந்த உப்மா எப்படி இருக்கு சம் பரவ உப்மா எப்புடி இருக்கு பாத்தீங்ளா அந்த குருன குருனையா நைஸாவு இல்லாம இதாகவு இல்லாம அப்புடி இருக்கில்லிங்களா அந்த பதம் மாரி இருக்கு ராகி மாவு வெந்துதையு
செரிங் செரிங்க அ
ஏனா ஸ்டொமக் பெய்ன் ஆகு ராகிலா வேகிலினா அப்புற அவ எடுத்து பாத்தீங்ன்னாலு அது நல்ல பிளாக் ஆய்ருங்க நம்ம மாவு வந்து பெசஞ்சீங்னா பிரவுன் கலர்ல இரு கு ச் அப்றோ மாவு நல் நல்லா வெந்திருச்சு வச்கோங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா அது பிளாக்கா மாறிரு அந்த பதத்துக்கு எடுத்துட்டு ஆனியனு எப்பவு போல பொரியலுக்கு எப்டி செய்றோமோ ஆனியன் கருவாப்ல மொளகா தேங்கா பூ நெறையா போட்டு இதெல்லா பண்ணி சுண்டல் தாளிக்கிற மாரி அந்த பாம் மாவையு போட்டு வெந்த மாவையு போட்டு தாளிச்டீங்கன் வெச்சிகோங்க ரொம்ப புடிக்கிங்க கொழந்தைலிக் த விரும்பி சாப்புடுவாங்க
பரவாலேங்களே புது சாருக்குதே உங்ளுக்கு இது இந்த டிஷ் எப்புடி தெரிஞ்சது
ராகி உப்மா அம்மா நல்லா பண்ணுவாங்க சமையல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க அவுங்க அடிக்கடி எங்களுக் பண்ணி தருவாங்க
ராகிலியே உப்மாங்லா
ஆமாங்க ராகி புட்டுமாவுன் சொல்லுவோ அதையே
க்சுலா நீங்க சொன்னது வந்து எப்டின்னா அ லைட்டா தா உப்பு போட்ணு ரொம்பொ லைட்டா உப்பு போட்டு இத கலந்துட்டுங்க த்திலி பாத்துக்லா வேக வக்கிற வரைக்கு ஓகே அதுக்கப்புறோ அதுதா பு து ஆக்சுலா அது வந்து புட்டுன்தா சொல்லுவோ அத வந்துங்க ஒர்ஸ் சிலர் வந் பேயி பே எங்க அக்காங்கலா என்ன செய்வாங்கன்னா டம்ளர் டம்ளரா வெச்சு டுங்க இட்லி பாத்ரத்தில்ல வச் ச்சர்றது இய வெளில எடுக்கும்மோது அந்த கேர்ளாட்லல்லா புட்டு கெடைக் குடுக்குனு கொலா புட்டுன் சொல்றாங்க அந்த மாரியே வந்துரு அதுல வந்து தேங்கா பூவு கரும்பு சக் ப்யே மிக்ஸ் பண்ணி சாப் பறது அது அப் ப்டி சாப்பல்லா நீங்க வந்து காரத்துல பண்றீங்க
ஆமாங்க இனிப்பு புட்டுமாவு வந்து எல்லாருமே இனிப்பு சாப் புடுவாங்கன் சொல்ல முடியாது இல்லிங்ளா கொழந்தைங்க சாப்பிடுவாங்க ஆனாப் பெரியவங்க வந்து ஒரு ஏஜுக் மேல இனிப்பே சாப் பட மாட்டாங்க கொறச்சிக்குவாங்க அதனால இந்த மாரி காரமா போட் டாங்ன்னா எல்லாருமே சாப்ட்டுக்கலா இனிப்பே குடுத்து பழக்கிட்டோன்னா பசங்க வந்து காரத்த சாப்பட மாட்டாங்க அவுங்கலா இது ஒரு டைம் அது ஒரு டைம் செஞ்சு குடுக்லாங் அது சாப்பல்லா நல்ல தா இருக்கூ எதோ ஒரு வகையில வந்து நம்ம ர இதயே வந்து
ராகிய வந்து சேத்துணு ஆனா எல்லா சிறுதானியங்கள்லயுமே பாத் தீங்ன்னா ராகி ரொம்ப நல்லதுங்களாம்மா
கேல்சியம் சத்து நெறைய இருக்குங்க அதுல ஆமாங்க
செய்வீங்ளா
அ எள்ளு உருண்டையு செய்வங்க நாங்க எள்ளு வாங்கிதா பாத்திங்ன்னா ம் இதா வாய்ங்க்க மாட்டோ பொடி வாய்ங்க்க மாட்டோ எள்ளு முழு ராகிய வ் இந்த எள்ளு வாங்கிட்டு அத நல்லா ஃப்ரை பண்ணீட்டுங்க கிளீன் பண்ணி அப்பறம் போட்டு ஒலக்க இதெல்லாமே வெச்சிருக்கோ ஆட்டாங்கல்லு எல்லாமே எங்க வீ வீட்ல இருக்குங்க
ஓ செரிங்க அத போட்டு அ அந்த அதுல போட்டு குத்துறதுங்ளா அந்த உரல்ல போட்டு குத்தறது
ஆமாங்க அதுல போட்டுட்டுங்க ஆட்டாங்கல்க்குள்ள போட்டுட்டு ஒலக் க வெச்சிருக்கோ அந்த ஒலக்ல வெச்சி இடி சொன் வெய்ங்க எனக்கு அந்த மாரி ஒலக்கில வெச்சு இடி க்க தெரியாது ஆனா எங்க வீட்ல அவரு பண்ணுவாரு ஒலக்கைல வெச்சி இடிக்கறக்கு எனக்கு அது தெரியாதுங் நா மிக்
தெரிச்சிரு இல்லைங்ளா அதுல போட்டு குத்துனம்னா தெரிச்சிருங்க அத நேக்கா
ட்டுன் வெய்ங்க அந்த பொடி கல் ப்ச் அந்த இதெல்லா ஆட்டங்கல்லோட தூளல்லா அதுல மிக்ஸ் ஆய்டு நமக்கு தெரியாம ஒரு விஷ்யத்த பண்ணுனா அதனால நா மிக்சியில போட் ட்டுங்க ஆஃப் ப்ச் இதா இப்பிடி குரண மாரி எடுத்துக்குவங்க போட்டுட்டு கரும்பு சக்கரையு உள்ள போட் டு அடிச்சுக்குவங்க அந்த ஹீட்லயே போட்றோனுங்க எள்ளு வறுத் கிரம் இல்லைங்ளா அது வறுக்கும்போதே நம்ம வறுத்துட்டு மிக்சில போட்டு அந்த சூட்லயே போட்டோனம்தா உருண்ட புடிக்க முடியு
செரிங்க செரிங்க இப்போ பாத்தீங்கன்னா நெற நெறயா மண்ணு தூசு இது மாரி இருக்குங்களே நர நரன்னு அதுக்கு அதெ
நம்ம கொஞ்சோ வெய்யில்ல காய வெச்சுங்க அத பொடச்சம்னு வெச்சு மொரத்துல வெச்சு கிளீன் பண்ணம்னா இத கிள்ள ரொம்பமே டஸ் ட்டா இருந்ச்சு வெச்சுக்கோங்க கழுவி வேணாலூ காய போட்டுக்கலா வெய்யில்ல ப்ச் அந்த அரிச்சு எடு ப்பாங்கனு சொல்லுவாங்க அதெல்லா எனக்கு தெரியாதுங்க நி நீ ட்ல அம்மா வீட்ல இவுங்க பண்ணுவாங்க மாமியாரு நம்யெல்லா ஆனா எனக்கு அந்த க்க தெரியாதுங்க அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க
உம் அது அது ஈஸி தாங்க முதல் எல்லா சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லைங்களா இப்பதா வந்து கிளீனா வருது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டு அரிசிலயுமே கொஞ்சோ டஸ்ட் எல்லா இருக்குங்க அதுக்காக வந்து எப்பவுமே வந்து டெய்லியுமே சாப்பாட்ட வந்து அரி சிய எடுத்து போடுற இல்லைங்க ங்ளா பாத்து த்துல குக்கர்ல போடும் போது அறு பச்சரிசிதா போடுறங்க அது நா பாத்திருக்கிற எனக்கு நானு செய்வங்க எங்க அம்மா அப்பேதா செய்வாங்களா உம் சும்மா அப்படி இப்படி ஷேக் பண்ணுனோனு வெச்சுக்கோங்க தண்ணிய கையில இருந்து எடு க்லா அப்படி பண்ண சொல்றீங்ளா ஆ இல்ல
ஆமாங்க அப்படி பண்ணம்னா அது கிளீன் இந்த கல்லெல்லா பாத்தீங்கன்னா கீழ நின்னுக்கு ஒ ரெண்டு தடவ பண்ணுச்சு இருக்கோங்க கீழ நின்னுக்கு அப்பற வந்து அந்தன எடுத் காய போட்டு வெயில்ல காய போட்டு அப்பறோ நம்ம ஒரு இதுல வந்து கடாயில ஃப்ரை பண்ணிட்டன் வெச்சுக்கோங்ள ஆஃப் இது வாமா ஃப்ரை பண்ணிட்டம்னா நல்லாருக்கு அது மணம்மார் க்குங்க கெடாது உருண்ட
செரிங்க அப்போ அது கூடயே ந ந நட நடக்கல்லையு போட்டுக்லா இல்லிங்ளா
அ நெலக்கடலியு போட்டுக்லாங் தனியா வேணாலு நிங்க சாப்பல்லா தனியாவு உருண்ட பிடிச்சு க்லாங்க இல்ல இது கூடயே போட்டானாலு எள்ளுமு க எள்ளியு கல்சியம் சத்து இருக்குங்க க நெலக்கடலயு அதுல இருக்குது ரொம்ப நல்லது டெய்லியு ஒரு உருண்ட சாப்ட்டாலே போதுங்க கொழந்தைகளுக்கு
சேரிங்க செரிங்க
சுகர் நறையா சாப்டுவாங்கனா சுகர் ஏட் அதிமா ஏட் பண்ணிக்லாங் கரும்பு சக்கரை இல்ல அப்டின்னா கொஞ்சமா போட்டுக்கங்க இனி ப்பு அதிகமா கொழந்தைளுக் குடுக்க வேண்டாம்
கரும்பு சக்கரைய போட்றதுக்கூ வெல்லத்துக் கு வெல்லோ வந்து
இல்ல சாப்பல்லாங்க வெல்லமே நம்ம என்னங்க என்னைக்காவ்து ஒரு நாளைக்கு தான சாப்பறோ டெய்லிமா நம்ம போட்டு சாப் ப்பர்றோ வருஷத்துல ஒருதடவ பொங்கல் வெக்றோ அதுக்கு யூஸ் பண்றோ
அது பண்றோங்க ஆனா இந்த ந எள்ளுரண்ட சொல்றீங்க இல்யா அதுக்கு வந்து நானு வெல் ய வெல்லந் தா சேத்துவங்க அத்தா கேக்கறே நீங்க கரும்பு சக்கரேன் சொல்றதுனால
சரிங்க இல்ல வெல்லம் போல்லாங்க வெல்லம் போட்டா நல்லா உருண்ட வருங்க கரும்பு சக்கர நா வந்து வெல்லம் ப்ச் ஒரு சில டைம்ல இப்டி மாத்தி மாத்தி செஞ்சு பாப்பங்க வெல்லம் போட்ற டைம்‌ வெல்லோ இருந்துச்சுனா போடுவே இல்ல கரும்பு சக்கரைய கூட போட்ருவே அனா கரும்பு சக்கர போட்டா உருண்ட வந்து ரொம்ப பிடிக்க முடியாது நல்லா
உம் உம் வெல்லம் போட்டா நல்லா வர் வந்துருங்க ஆனா நா சொன்ன மாரி அதுல கல்லு மாரி வருதுன் சொல்றேன் இல்லிங்ளா அது வெல்லத்திலந்து கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லீங்க வெல்லத்திலயே அந்த மண்ணு மாரி இரு
நாங்க வெல்லத்துல என்ன பண்ணுவோ தெரிங்ளா அம்மா ஆ சொல்லி குடுத்த மெத்தேடுங்க எப்பிடினா வெல்ல வந்து தண்ணில கலக்கிங்க ஆ கொதிக்கிற தண்ணில போட்டுன்னு வச்சுக்கோங்க அத மேலால எடுத்து ஊத்திக்குவேங்க மேலால ஊத்திட்டம்னா அந்த அழ் கீழ இருக்கறதல அப்டியே நின்றூ டஸ்ட்டல்லா
அப்ப அளவா தண்ணி கர கரைச்சுப் தண்ணி நறைய ஊத்திராம கரையிற வலிக்கூந்தா வச்சுக்கணூ ம் அது கரெக்ட்டுங்க ஆனா அதிப்ப நம் அந்த எள்ளுருண்டக்குலாப் தண்ணி சேத்த கூடாதுல்ல அப்ப வந்து தண்ணி இதுல ஆட் ஆகுமாச் இந்த இந்த மாரி செய்யும் போது அப்ப வெறூ வெல்லந்ததா போட்டு அரைக்கிற மாரி இருக்கூ
ஆமாங்க எல்லாமே தா போட்டுற மாரி இருக்கூ வேற ஏதாவ்து செய்யறதா இருந்துச்சுன்னா பரவால்ல இதுக்கு நம் தண்ணி ஆட் பண்ணும் மாட்டோ
ஆமா அப்ப பொங்கலல்லா செய்றோன்னு வச்சுக்கோங்க சக்கர பொங்கலு அதுக்கு வந்து நீங்க சொன்ன மெத்தட்ல வந்து பண்ணிக்லா ம்
நம்ம செய்யறதாங்க சமையலே
அதுதாங்க ஆனா சமையலல ஒரு பெரிய கலைங்க இல்ல அது ஒரு பெரிய ஒரு கடவுள் குடுத் த கிஃப்ட் தா
ஆமாங்க நாங்க பாத்தீங்னா ஆமாங்க
ம்
இல்ல இப்ப எப்ப கொழந்தைங்க கேட்டு கேட்டு செஞ்சு பழகிட்டங்க இப்பல்லா மொதல்லலா நம்மளூ அதே மாரி தா அம்மா வீட்ல இருக்க வரீக்கூ அவங்க என்ன செஞ்சு குடுக்குறாங்களோ டேஸ்ட்டு நம்ம கேட்டு கேட்டு வாங்கி சாப்டோ இப்ப என்ன பண்றோ நம்ம கொழந்தைகளுக்கு அ இது நல்லது அது நல்லதுன் மாத்தி மாத்தி செஞ்சு குடுத்து நம்ளூ அப்டியே பழகிக் க்க வேண்டியதாங்க
சேரி செரிங்க ம் சேரிங்க அதுதா ஸ் செரி என்னது அப்டின் கேட்கலான்னு உங்களுக்
நான் கீர சூப்பு வச்சு குடுப்பேங்க எல்லாமே பண்ணி தருவேங்க
பரவால்லைங்க ம் பரவால்ல இந்தளவு எஃபெக்ட் போட்றீங்க ஆ வரே கண்டிப்பா பசங்களலா கூட்டிகிட்டு வரேங்க செரிங்ளா தனியா வந்தா நல்லாருக்காதில்ல அதனால கூட்டிட்டு வரே ம் செரி செரிங்க வச்சுர்றே ம் பை